ன்னமா பண்றே
கொஞ்சோ டயர்டாருந்துது அதா படுக்கலாம்ன்டு இருந்தமா
ஓ தூங்கிட்டியா மா
தூங்கலான்னு நனச்சே சர் உங்க கால் பார்த்தன்னே என்ச்சி உக்காந்து பேசுறமா
ஓ செரி எனமா பண்ற எ சாப்ட்டியா
ம் சாப்பிட்டம்மா துணி எல்லா ஊற வச்சுட்டு வந்திருக்கே அது தொய்க்கனு
ஆ ஆ செ தினேஷ் நா நா பண்றது ராசியா அய்டிங்க
ஆமாமா இ சின்ன வயசுல பயங்கர சேட்ட பண்ணுவே
சொல்லு போர் அடிக்குது கேப்போ
நீ வந்து என்ன பண்ணுவானா ரொம்ப உனக்கு சாப்பாடு நெறைய சாப்புணுன்னு தோணு நா வந்து சாப்பாடு உனக்கு தட்ல போட்டு ஊட்டும் போது நீ என்ன பண்ணுவன்னா கொஞ்சமா தா உன்னால உன்னோட வயிறு வந்து சின்னதா இருக்கும் அ அந்தளவு செமிக்காது அதுனால உனக்கு அக்சப்ட் அகதனால அது என்னன்னா ஓவர்ஃப்ளோ ஆயி அடிக்கடி வாமிட் எடுத்துக்கிட்டே இருப்பே அதுனால என்ன என்ன ஆக்குன்னா உனக்கு புடிக்கும் சாப்புடுவே வாமிட் எடுப்ப இதே பிரச்சன கொஞ்ச நாள் போயிருந்தது அதுக்கப்புறமா உனக்கு வந்து செல விஷயம் எல்லா நாங்க குடுக்காம குடுக்காம தவிர்துக்கிட்டோம் தவிர்தோன்னா ஒனக் வந்து ஒத்து ஒத்து வராது டக்குனு இப்ப நீ என்ன வேனா சாப்புடு போன்ட்டு நா விட்டுருவேன் அப்பலா அப்பிடிதா செல விஷயல்லா சாப்புடும் போது உனக்கு நீ கூட நனப்ப ஃபீல் பண்ணுவ நா எனக்கு தர மாட்டறாங்களே உனக்கு தந்தா அது அப்செப்ட் ஆவ மாட்டேன்து ஒழுங்கா செமிக்க மாட்டது நா தர்றது அது ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் எடய்ல கொஞ்ச ம் கொஞ்ச கொஞ்சமா குடுக்க ஆரம்பிச்சிட்டோ ஆனால இப்போ ஒர் அளவ் கு பரவால
சின்ன வயிசுல நா வாய் து ஒரு போர் சிடன்டட் படிச்சுனு இருப்பேன் நெனகிறே ஆல் ரெடி காலேஜ் இருக்கு படிச்சிருந்தாங்க அப்ப வந்து பாத்தீன்னா அவுங்க ஃப்ரண்ட்ஸோட சேந்து என்னையு கூட்டிட்டு போனாங்க அ புட் ஸ்டீட்டுக்கு
ஆ
இது மாரி பஸ்ட் இருக்க மாரியே ஒரு லாஸ்ட்ல ஒரு கடை இருக்கும் அந்த பேங்க் எந்த கடைல வந்து நுங்குனே நுங்கு கு நுங்கு தேங்க பாலுன்டு ஒரு உண்மையா அவுங்க எப்பமே சித்தி எங்க எங்க போனாலும் அத அங்க குடிப்போ ஆனால எனக்கு வாங்குடு தாங்க நானு குடிச்ச டைம் நேம் ஆனா எட்டு மணிக்கி
செரி
ஒன் நேரத்துல அவன திட்டி பேசுவார் நா ஆயி அதுக்கப்புற காப்பி கலர் பேக்கே ரெடி பணி குடு
ஓ ரொம்ப கஷ்ட பட்ட போல
ஆமா
சுத்தி பாப்போ அவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லா எங்கெல்லா கூப்புறாங்களோ அப்ப ஒன்ன கூட்டு போயிடுவோம் ஞாபம் இருக்கா ஒனக்கு மாலுக்குலாம்
அப்ப சித்தி வந்து ப்ரீடமா விட்டீங்க அத்த ஜாலி ந நவ்
ஆமா
அதே மாதிரி வந்து என்ன வந்து தம்பி வீட்டுக்கு இதா மாமாவா இதுஊர்ல இருந்து வந்திருந்தா தம்பி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க போனு அவுங்க வீட்டுக்கு விளாட நோ பேசணு விளாடணு இப்ப என் தங்கச்சி நானு தம்பி மூணு பேரு வந்து ஒரு வீடியோ எடுத்தாரு மாமா என்னா வீடியோனா டைரக்டா பாட்டு போட்டு விட்டாரு இங்கிலீஷ் பாட்டு மூணு பேரு அந்த பாட்டு வந்
ஆமா
வீடியோ எடுத்தாரு அவரு சேர்த்தே அன்னைக்கு இப்டிஆயிச்சு அதுக்கப்றமா வந்து எனக்கு இதுதா வேணும்ன்னு எனக்கு இந்த மாரி பார்பி கேர்ல் வேணுன்னு உடனே போயிட்டு எனக்கு ஒரு பார்பிடால் அ தங்கச்சிக்கு ஒரு பார்பிடால் வாங்கி கொடுத்தாரு அ தம்பிக்கு மட்டு பேட்மேன் வாங்கி குடுத்தாரு ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ சொல்லு சொல்லு
எ தம்பிக்கு மட்டு பேட்மிண்டன் வாங்கி குடுத்தாரு எனக்கு அ தங்கச்சி பிள்ளௌக்கு பார்பி டால் வாங்கி குடுத்தாரு
சூப்பரு
ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னு கேட் ஆ தெரியாது குப்பையில இருக்கு இல்ல யாராவது இத டெஸ்டாய்ட்டு ஆயிருக்கு அவ்ளோதா
சரி பரவாயிலவுடு அப்ப சின்ன வயசுல எல்லா அப்டிதானே
ம் அதே மாதிரி டேடிய வந்து டேடி கால அமுக்கி விடுவே அதெல்லா அமுக்கி விட்டேன்னா டேடி வந்து அந்த சேட்டே வந்து கூட்டிட்டு போய் பார்பிடால் வாங்கி கொடுப்பரு நா கலெக்ஷன்ஸ்ன்னு பாத்தீன்னா பார்பிடால் தா அதிகமா வச்சிருப்பே
ஆமா யு பார்பிடால் தா புடிக்கு அப்பல்லா சின்ன வயசுல நல்லா அது கூட விளையாடிட்டு இருப்பே
பார்பிடால் எவ்வளவு புடிக்குமோ அதே மாதிரி போகோ சேனல்ல சோட்டா பீம் ரொம்ப பிடிக்கு சோட்டா பீம் நல்லா பாப்பே அப்பப்போ பாம்பே இந்த மூணு பேர் ரிப்பீடட்டா பாத்துட்டுருப்பே
ஆமா ஆமா கார்டூன்ஸ்ஸுன்னா அவனுக்கு அவ்ளோ பிடிக்கு அவனுக்கு ஆ சாப்படுறதுதா மாட்டே நீனு ரொம்ப கஷ்டப்படுவ சிலதுல்லா வந்து சாப்பிடனாலு கேட்கவே மாட்டே அப்புறோ சாப்பிடுறமா இப்ப வேண்டா வேண்டானு சொல்லிக்கிட்டே இருப்பே
அப்றோ
அப்புறோ என்ன பண்ணிட்டு இருக்க காலேஜ்ல என்ன பண்ணிட்டு இருக்க
அப்டியா சரி சரி நல்லா இந்த பா
பஞ்சு
நல்லபடியா வந்து அந்த காலேஜ்ல வந்து பிளே கேம்ஸ் எல்லா நல்லா விளாட ஆரம்பிச்சுரு அப்புறோ அங்க ஜிம்மு இருந்தாலு போக ஆரம்பிச்சிரு நல்லா உனக்கு வந்து மிஸ்ஸுங்க் ஏதாவது சொல்லி சொன்னா கூட காதல கேட்டு அது படி நட சரியா நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்கமா
வேற எதா பேசம்மா ஒரே காலேஜ் ஐட்டமாவே பேசிக்கிட்டு இருக்க
சேரிம்மா செரி அதுக்கப்புற வந்து உங்க நம்ம ஒரு வாட்டி டூருக்கெல்லா போனோ ஞாபக இருக்க ஓனக்கு எங்க அந்த கொடைக்கானல அதுக்கப்புற வந்து நல்லா சு அ இதுக்கெல்லா போனோமே மல எல்லா ஏறி போ போயிருக்கோ அதுக்கப்புற அந்த நெறைய இது கார்டனிங் எல்லா பாத்திருந்தோ தெரியுமா எவ்வள அழக அழகா இருந்தது ஃப்ளவர்ஸ் அதெல்லா எப்டி இருந்தது உனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததா அப்ப போம்போது நெறைய நல்லா டேடி தா வண்டி எல்லா ஓட்டிட்டு போவாரு அதுவு லால் அண்ண கூ அவர் ஃப்ரெண்டு வந்தார்ல அவரு கூட சேந்து போகும்போது எவ்வள ஜாலியா இருந்தது பேசிக்கிட்டே போனாரு ஞாபக இருக்கா
ம் அதெல்லா ஞா நல்லா ஞாபக இருக்குமா அதனால ட்ரவல் நேரம் போயிட்டு அறநூறு கிலோமீட்டர் அந்த இது. பன்னெண் ஓண்ற மண் நேர டிராவல் பண்ணு எல்லா ஞாபக இருக்கு போத்தி நீ பாட்டி ப்பம்தா சாப்பே அதெல்லா நல்லா நியாப இருக்கு
ஆமா அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ட் அதுக்கு அப்புற ஒவ்வொரு விஷயத்துக்காக அங்கந்து நடந்து போயிட்டு அப்புற பஸ்ஸ புடிச்சு போயி அந்த மாரிலா ரொம்ப அழகா இருந்தது அந்த ஏரியாவே
ம் ஆனா டிராபிக் தா ரொம்ப கடுப்பா கடுப்பா ஆயி
ஆமா காலையல ரொம்ப டிராபிக்கா இருந்தது அதுக்கப்புற வந்து கொஞ்ச பரவாயில்லாயே இருந்தந்தன்னா ஈவி்னிங் நைட் டைம்ல சுத்தும்போது
நைட் டைம்ல தா இன்னு அதிகமா டிராபிக் இ மத்யானம் டைம்ல தா கொஞ்ச பரவாயில்ல கம்மியா இருந்துச்சு
அப்டியா ஓகே ஓகே மறந்துட்டு இருக்கே செரி அதுக்கப்புற வந்து அங்கருந்து நம்ம ஒவ்வொரு ஊருக்கா போன ஞாபக இருக்கா கொடைக்கானல்ல இருந்து அங் அத குன்னூர் அந்த என்ன சின்ன சின்ன ஊருக்கு அதுக்குள்ள போயிட்டு நம்ப ஒன்னு ஒன்னா பாத்துருந்தோமே
ஆம்மா ஆமா
அந்த அவ்ளோ பெரிய மலையல உச்சில இருந்து அந்த இது ஃபால்ஸ் எல்லா பாத்துருந்த ஞாபக இருக்கா ஒரு ஒரு ஃபால்ஸ்சு
ஆ
அது ஓன் அங்க போய் நம்ம நடந்து அது அதுக்குள்ள வ போயிட்டு பாக்குறதுக்கு எல்லா ஒன்னா சேந்து ஸ்நாக்ஸ் எல்லா வாங்கிக்கனுு சாப்ட்டுட்டு இந்த பக்க நீங்க ரெண்டு பேர் நடந்து போனீங்க நீ அந்த குட்டி பாப்ப ஒ நானு அந்த ஆ அவுங்க அந்த லே டி நானு ரெண்டு பேருமே சேந்து போனோ அதுக்கப்புற வந்து டேடியோ அவுங்க ஃப்ரெண்டோ வந்துருந்தாங்க எல்லா ஒன்னா போயிட்டு அவ்ளோ தளவு நடந்து போயிட்டு பாத்தோனா கடைசியா அங்க ஒரு ஃபால் ஆமா இதுக்காக இவ்ளோ தூர நடந்தோன் சொல்ட்டு எல்லா கேட்டுட்டு இருந்தோ ஆனா ஒரு என்டர்டெயன்மெண்டா இருந்தது நல்லா நடந்து
ஆம் ரொம்ப ஜாலியாதன் ச்சி சேரிம்மா எங்க வாடன் வன்ட்டாங்க நா அப்புரோ பேசறேம்மா
ஆ செரிமா பாய் மா